ஹலோ
கேக்துங்களா.
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க நல்லா
நல்லா இருக்க. சாப்பிட்டீங்ளா
நீங்கெல்லா
ஹலோ
ச
ஹலோ
நெட்வர்க் இல்லேங்களா கு பேஸ் கேக்கல கொஞ்சோ
ஆமா நீங்க பேசறது பெரியா கேக்குலீங்கோ
உம் இப்ப கேக்குதுங்களா பாருங்க
ஆமாங்க இப்ப சரியாருக்
ஆ சாப்டீங்களா என்ன சாப்டீங்க
நா மதியோ சாம்பார் சாம்பார் சாதோ சாப்ட
அப்டிங்களா நல்ல சாப்பாடு காலையில ஆ
இப்பதா சாப்டே
ஆ ஏ
வீட்ல செய்ய லேட் ஆயிடுச்சு செரி சாப்ட
அப்டீங்களா செரி செரி நா வந்து என்ன சாப்ட் ஆ நா நெய்ச்சோறு சிக்கன் குருமா சாப்ட்டோ சிக்கன் ஃப்ரை அப்றோமா வெங்காய பச்சடி ஆமா வெங்காய பச்சடி எலுமிச்சங்க ஊருகா
வீட்லயே பண்ணீங்களா இல்ல ஹோட்டல்
இல்ல இல்ல வீட்லயே பண்ணதுதா வீட்லயே பண்ணிட்டோ செரி அத எப்டியோ சாப்டிட்டுட்டோ ஏன்னா வந்து அதுவு லேட்டாதா சாப்ட்டோ காலையில வந்து கொஞ்சோ லேட்டாதா எந்திரிச்சோ அதனால ஃபுட் எதுவு பிரிபேர் பண்ல மார்னிங் அதனால ப்ரெட் இருந்துச்சு செரி ப்ரெட் ஆம்லேட் பண்ணி மயோனஸ் வீட்லயே பண்ணி ப்ரெட் ஆம்லெட் பண்ணி சாப்டுட்டோ சே அதே மாதிரி கொஞ்சோ ஆஃப்டர்நூன் ஆவது சீக்கரமா சாப்பலான் பாத்து ஸ் அவசர அவசரமா சமச்சோ ஆனாலு மூணு மணிக்குதா சாப்ட்டோ
வீட்ல மையனஸ் பண்ணா அந்த திக்கான கன்சன்டன்சி வர மாட்டேது
ஆ இல்ல வருமே அது வந்து நம்ம எண்ண கொஞ்சோ அதிகமா தேவப் படும் இப்ப ஒரு முட்ட எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு எண் ஓ அப்டிங்களா ஹய் பல்ஸ்ல வைங்க ஹய் பல்ஸ்ல்ல வைங்க ரொம்ப லோல வெக்காதீங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு முட் ட்ட பூண்டு நல்ல மிளகு போட்டுருவோல்ல கொஞ்சமா சால்ட்டு கொஞ் ஞ்சமா அ சக்கர போட்டுட்டு் பஸ் ட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க அரச்சிக்கோங்க அப்பறமா கொஞ்சமா எண்ணெ ஊத்தி நல்லா அரச்சுக்கோங்க அது ஃபுல் ஸ்பீட்ல வெச்சு அரச்சிக்கோங்க கொஞ்ச கொஞ்சமா ரொம் மொத்தமா ஊத்தாம கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி அடிக்கிகணு எண்ண
அப்டின் தா பண்ணி நா நெறே டைமு ட்ரை பண்ணி பாத்து எல்லா ஃபய்லியர் தா ஆயிருக்கு நெறைய வீடியோ பாத்துருக்கே நானு அப்பறோ கடைலியே வாங்கிட்டு வந்தரது போய் ஆனா கடையில வந்து ஸ்வீட்லெஸ்ஸாதா கெடைக்குது அது ஒரு சில இது பண்
எக்குலெஸ் தானே கிரீன் கலர் பாக்கெட்ல இருக்கு எக் எக்லெஸ்ஸா கெடைக்கு
இந்த ஆள் ஆ வெஜ் மயனஸ் பட் அதுல வந்து டேஸ்ட் தா லைட்டா புளிப்பா இருக் அது அது ஆல்டர் பண்ற மாரி இருக்கு சுகர்ல்லா போட்டு கொஞ்சோ பெப்பரு அதெல்லா ஆமா அது அது செரியில்ல அது நம்ப ரெஸ்டாரன்ட்ல குடுக்குற மாரினா வீட்ல ட்ரை பண்ணிபாத்தா வர மட்டேங்குது பாயில் டாய்ல தா ட்ரை பண்ணலானு இருக்கே நெக்ஸ்ட் டைம்மு
இல்ல நீங்க வந்து ரீஃபண்ட் ஆயில ட்ரை பண்ணுங்க நீங்க வேற எந்த எண்ணையில பண்ணாலு வராது கோகனட் ஆயில்
ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில்ல பண்ணே நானு அது வீடியோல அந்த மாரி பண்ணாங்கன்ட்டு அது வாங்கிட்டே ரீசண்ட் அது தெரியு அது
சில டைம் பாமாயில் அதாவது ரேஷன் கடைலையு குடுப்பாங்க இல்லன்னா கோல்டு வின்னர் அந்த மாதிரி ஊத்தி பண்ணுங்க அதுல தா வரு சீக்கிரமா கட்டி ஆகு அதுவு நீங்க இந்த பாமாயில்லா யூஸ் பண்ணிங்னா ரொம்ப கட்டி ஆயிடு சீக்கிரமாவே ஆனா என்ன அது கொஞ்சோ உடம்புக்கு கெடுதலு ஆனா அதுக்கு பதில்ல நீங்க ரீஃபண்ட் ஆயிலே யூஸ் பண்லா சன்ஃப்ளவர் அந்த பீ ரைட்லா சொல்லு வாங்கல்ல அந்த மாரி
ம்
நல்லா வரு நா ஆனா ஊர் ஷேர் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறே
கண்டிப்பா
உம் ஆம் ஆமாங்மா இருந்தாலு நம்ம மறைமுறைப் பா ஆஹ் இல்ல இல்ல திருமணமாய் குழந்தைகள பாத்துட்டு இருக்கே
அப்புடி இ தமிழ் கொஞ்சோ ஸ்லாங் டிஃப்ரண்ட்டா இருக் அதனாலதா கேட்டே நா கொங்கு தமிழ் மாரி இருக்கு
ஓ சரி சரி சரி சரி அது கேரளா பார்டரு
ஓ
உள்ள அதனால இன்னு நாட்கள் எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு
இங்க மழ வந்துட்டு இருக்கு அதனால எங்கயு வெளில போல வீட்டுலதா இருக்கே ஆஹ் காலையில ஒரு டென் தேர்ட்டி மேல நல்லாதா இருந்தது வெயிலாதா இருந்தது திடீர்னு அப்டியே வெதர் கண்டிஷன் மாரி அப்டியே ரெயின் ரொம்ப லைட்டா தா பேஞ்சட்டு இருக்கு ரொம்ப ஹெவியால்லா
ம் மழை இல்ல இங்க இங்க நேத்து வந்து நல்லா நேத்து ஒரு சாயந் சாய்ங்காலோ போல வந்து கொஞ்ச நல்ல மழ பேஞ்சுது அது சாய்ங்காலோ டைம்ல
ஓஹ
அப்றமா மழயே இல்ல நேத்து அதுக்கப்றமா அப்ப அந்த சொல்லுவாங்ல்ல மழ பெய்துனா அப்டியே சூடாயிடு எல்லா எடமு ஒண்ணு பெய்யுதுன்னா பெய்துக்கிட்டே இருக்கணு ஆமா ஆமா அதுதா மழைபெய்துனா பெய்திட்டே இருக்கணு இலன்னா பெய்ய கூடாதுனு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி அது மழ பேஞ்சு ரொம்ப சூடா
கம்ஃபட்டபுளா இருக்கு ஆஹ் வெக்கயா இருக்கு
புரிது புரிது ஆனா ரொம்ப ரூடா இருந்துது ரொம்பனா ரொம்ப எப்போமே வந்து நம்ம
தூங்குவோ தூங்க முடியாது
கூல் கூலா இருக்கு ஆனா நேத்தி ஏசி போட்டுமே ஒரு விதமான ஒரு வேர்வ ஒரு புழுக்கோ அந்த மாரி இருந்துது ரொம்ப கஷ்டமா இருந்துது ம் நீங்க இன்னு சாய்ந்துரத்துக்கு மேல என்ன ப்ளானிங் என்ன வெளில போலா
ஆ அதா மழ நிண்டாதா க்ரௌண்டுக்கு போலான்னு இருக்கே என்னபோ பக்கத்துல க்ரௌண்ட் இருக்கு மினிஸ்டர் எரியாதா அங்க போனா டைம் பாஸ் ஆவு விளயாடுவாங்க ஃபுட்பால் அந்த மாரி பாத்துட்டு
அது சேரி நண்பர்களோட போவீங்ளா
ஆமாங்க மேடம் ஃபோன் பண்ணிட்டே தா இருக்றானுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வா வெளியில அப்டின்ட்டு எனக்கு மழ வந்தா புடிக்காது அதுனால
இல்லங்க
வெளியில போமாட வீட்லே இருக்
அது நண்பர்களுடன் கூட போன நல்லா இருக்கு இருந்தாலு ஒரு சில நேரோ வந்து ஏதாது நம்பளுக்கு வேலையா இருக்கு அப்போவு நண்பர்கள் கூப்டு போது கஷ்டமா இருக்கு எனா வீட்டுல அளோ
அவுனுங்க எங்கயாவது ஒதவாத இடத் துல்ல கூன்டு போய் வொக்கார வச்சிட்டு அவ அவ ஃபோன் நோண்டிடு ரீல்ஸ் பாத்துன்னு இருப்பாங்க மேடம் நம்பள்கு புடிக்காத
புரியுதா அதுவு சரிதா அதாது இப்ப நண்பர்கள் கூப்ட்டாங்கன்னா பேச்சு தொணைக்கு தா நம்பள கூப்டுவாங்க பேசுறது வேற அங்கேயு போயிட்டு ஃபோன் பாத்துட் டு சமூக தலைவ வளங்கள பார்துட்டு இருந்தாங்கனா ரொம்ப கஷ்டோ
போறச்சே பாட்டு கேட்ப ரீல்ஸ் பாப்ப இல்ல எதனா ஆ பாட்டுக்கு யூடியூப்ல எதுனா வீடியோஸ் பாத்துட்டு இருப்பே இந்த இந்த மாரி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தந்தூரி பண்றது அது இதுட்டு பாத்துட்டு இருப்ப
அதாவது உங்கள்க்கு ஃபுட் அதாவது சாப்பாடு வகைகள் ரொம்ப புடிக்குங்ளா அப்ப என்ன சாப்டுவீங்க ரொம்ப விரும்பி
அதிகமா பிரியாணி தந்தூரி ஐட்டம் டிக்கல்லா நெறைய சாப்டுவே மேடம்
ஓ அது எனக்கு ரொம்ப புடிக்கு அதாது அல்ஃபா அப்றமா வந்து பாபிக்கு அந்த மாரி எல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கு சிக்கன்லா அதுவு வந்து ஒரு சில ரெஸ் டாரன்ல ரொம்ப நல்லா இருக்கு அது ஒவ்வொரு டிஃப்ரெண்டாவு இருக்கு
இந்தமலாய் டிக்கா சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒயிட் ஒயிட்ல சிக்கன் மலாய் டிக்கா
ஆமா ஒயிட்கலர்லயா இருக்கு மலாய்டிக்கா
மலாய்டிக்கா மேடம் சிக்கன்ல நல்லா இந்த இதுலா சோக் பண்ணிட்டு தயிர்லே சோக் பண்ணி வச்சு டிக்கா மாரி பண்ணி தந்தூரி மாரி பண்ணி தருவாங்க
ஓ சேரி சேரி நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட வி ரும்புவீங்களா இல்ல வந்து ரோட் சைடு இல்லனா வீட்டுலயே செஞ்சு சாப்
ரெஸ்டாரண்டு சைடுலதா அதெல்லா கேடைக்கு
ஒ அப்டிங்களா
ஆமா
ஏன்னா எனக்கு ரெஸ்டாரன்ட் சைட் புட் ரொம்ப பிடிக்கு அதாவது
எப்டி சொல்றதுக்குன்னா நம்ப இப்ப நாலு பேரு போறோனு வைங்களே ஆமா இப்போ நாலு பேரு போறோ இல்லனா இப்ப நானு எங்க ஹஸ்பண்ட் போனனால என்ன பண்ணுவோன்னா இப்ப அவங்களுக்கு கு தேவையாருந்துது ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ட்டாங்க இல்ல எதாவது சம்த்திங் எதாது அவுங்குளுக்கு பிரியாணி ஆர்ட்ரு பண்ட்டாங்க இல்லல நான் ஆர்ட்ரு பண்ட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோ கம்பல்செரி வந்து ஒரு எதாது ஒரு பாபிக்குவோ இல்ல பெப்பர் பாபிக்யுவோ இல்ல க்ரில்டோ இல்லன்னா வந்து அல்பாமோ எதாது ஒண்ணு நாங்க சொல்லிடுவோ
அப்டிதா மேடம் ஷேர் பண்ணி சாப்ட்டுக்லா
ஓ இல்ல நானு பட்டர் சிக்கன் இல்ல அந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா சொல்லி அந்த மாரி சாப்ட்றது அதுதா அங்க குடுக்குற மயோனைசே வேற அவ்ளோ டேஸ்
ஆ அந்த மின்ட்டு சட்னி அதல்லா நம்ம எவ்ளோ வீட்ல ட்ரை பண்ணாலு அ வர மாட்டது நம்ம ஃப்ரெண்டு செஃபா ஒருத்தரு இருக்காரு இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ல தா அவுரு சொல்லிதா இந்த மாரி எல்லாம் பாத்தா யூட்யூப் லிங்க் எல்லா கூட அவுரே அம்ச்சு உட்டாரு அது மாரி ட்ரைப் பண்ணி ஆலிவ் ஆயில் மட்டுமே நானு ஒரு எட்நூரூபாய்க்கு வாங்குன அமேசான்ல இங்க கெடைக்லன் ட்டு அமேசான்ல வாங்ன அது வேஸ்ட்டா தா இருக்கு அதுல அந்த மாரி அதுல ட்ரை பண்ணாதா மயோனஸ்
வய்த்துக் கூட யூஸ் பண்லாம் இல்லனா லிப் வந்து உங்களுக்கு ஸ் பண்லா
ஆமா மேடம் இது வந்து இது இடியாம ஈட்டப் ஆ இந்த ஆலிவாய்லியு வாங்னாங்க நார்மல் இல்ல இந்த ஃபுட் கிரேடு ஆலிவ் ஆயில்னு சொல்வாங்க சமயல்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாரி அது வாங்கனா அதுலதா மையோனஸ் பண்ணுவாங்க அப்டின்ட்டு யூஸே ஆவல அது ஃபெய்லியர் தா ஆயிட்ச்சி
புரிது புரிது ரீஃபண்ட் ஆயில்ல ட்ரைப் பண்ணி பாருங்க என்னைக்காச்சு
எல்லா ஆயில்லயு ட்ரைப் பண்ணிருக்குற மேடம் திக்கான இதுக்கு வர மாட்டான்து
அப்டிங்ளா அது என்ன ரீசன் தெர்ல சம்திங் ம் ஃப்ரிட்ஜில வெச்ச முட்டய அடிக்கிறிங்ளா என்ன வெளில வாம்ல வெச்ச முட் அதாதா அடிக்கணு ஃப்ரிட்ஜில வச்சரத அடி
அப்டிங்ளா
ஆமா ஃப்ரிட்ஜில உள்ள முட்டய எடுத்து அடிக்க கூடாது நீங்க கடைல ஃபிரஷ்ஷா வாங்கி அடிக்கணு ஃப்ரிட்ஜ்ல உள்ள முட்ட அடி சிங்னா அது அப்டிதா தண்ணியா வரும்
அப்டிங்ளா
ஆமா கடைல வாங்குன அப்டியே அடிங்க இல்லனா வெளிலருருக்கு முட்ட அப்டியே அடிங்க ஆ இங்க வந்து நா நா வந்து முட்ட கடைல வந் புர்ல பிரெட் ஆம்லேட் வந்து ரெண்டு விதமா பண்ணுவே ஒண்ணு வந்து நம்மோ கடைங்கல்ல தர மாதுரி சாப்டுவே அதாவ்து நம்மளே மையனஸ் பண்ணி அத நம்மோ கிரீன் சட்னி ஈஸி தா அது மல்லி எல புதினா எல கொஞ்சமா பச்ச மெளகு அப்றமா கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு அ அப்றமா கொஞ்சமா சீரகம் போட்டு ஆ நல்லா அரச்சிக்குவே அது வந்து புதினா சட்னி ஆய்டு அப்றமா நம்ம கடைங்கல்ல எப்டி போடுவாங்க அதே மாதிரி பிரெட் ஆம்லெட் வந்து ப்ரெட்டு முட்டய போட்டு அதுக்கு ப்ரெட்டுக்கு மேல மயானஸ்ஸூல்லா தடவி அப்டியு போடுவே இன்னைக்கு நாங்க எப்டி சாப்ட்டோ அப்டின்னா அ எனக்கு காரோ ரொம்ப புடிக்கு அதாவ்து ஒரு ரெண்டு முட்ட எடுத்து ஆ ஹா ரெண்டு முட்ட எடுத்து ஆ ஒரு பெரிய பச்ச மெளகா சொல்வோன்ல மெளகா பச்ச மெளகா அது எடுத்து ஆ ஒரு ஒரு முழு வெங்காயோ அந்த மாதிரி போட்டு அதிக வெங்காய பச்ச மொளகா போட்டு அதாவ்து கொஞ்சமா அதாவ்து ரெண்டு முட்ட ஊத்தி அந்த மாதிரி சாப்டுவே அந்த மாதிரி சாப்ட்டே இன்னிக்கி
ம் ப்ரெட் ஆம்லேட்டு வீட்ல ஸ்வீட்டா பண்ணி தருவாங்க அதுவு நல்லாருக்கு எங்க பாட்டி பண்ணுவாங்க முட்டைல சுகர்லா போட்டு நல்லா ப்ளேண்ட் பண்ணி ஆ அதுல அப்டியே வெச்சு டோஸ்ட்டு மாரி பண்ணி தருவாங்க சூப்பரா இருக்கு அது
ம் அ
இப்ப நீங்க சொல்ற ப்ரெட் ஆம்லெட்டு இங்க சாட் கார்னர்லலா கெடைக்கு வந்துட்
அங்கே கடைக்கு ஆமா வீட்ல ச நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கப் ஒரு முட்ட ஒரு கப்பு அர கப்பு பாலு கொஞ்சோ சீனி இதல்லா போட்டு நல்லா கலகி தவால போட்டு எட்டோ
ஆ டோஸ்ட்டு பண்ணி டபுள் சைட் சூப்பரா இருக்கு அது
எதுனா மறுபடி பேச பேசலா நன்றி வணக்